ஆ
ஆ எப்புட்ற இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
ஆ நா ரொம்ப நல்லா இருக்கே
சேரி சேரி அப்றோ எப்டி போது லைஃப் எல்லா
லைஃப் என்ன நல்லாதா போது என்ன கொஞ்ச ஏறி எறங்கி அப்டி போயிட்ருக்கு
சூப்பர் ம் இப்ப என்ன பண்ணிட்ருக்க
இப்ப என்ன பண்ணிட்ருக்கே கொஞ்ச வேலையா ஒக்காந்ட்ருக்கே அவளதா அது முடிச்சுட்டு அடுத்த வேல பாக்க போணு
நா ரொம்ப பிஸி போலையே ஒரு ஃபோனக் கூட காணோ
ஆமா ஆமா ரொம்ப பிஸி நா நேர்லயே வந்து பாக்கலா நெனச்சே இன்னு ஒரு ரெண்டு வாரக்கப் ப்றோ ஒங்க வீட்டுக்கு வரலான் நெனச்சே ஒரு ஒரு வார வந்து இருந்துட்டு ஆனா நா வரப்போ நீங்கலா பள்ளிக்கு போயிடுவீங்க சாய்ங்காலந்தா பாக்க முடியு உங்ள
என்னா பண்றது நீ வந்து இந்த மாச ஃபுல்லா எனக்கு லீவு தா நீ அப்ப வரத விட்டுட்டு நா ஸ்கூலுக்கு போம்போது நீ வருவன்ற
ஆ எனக்கு லீவ் போட முடியாதே லீவ் போட்டா எங்க சார் திட்டுவாரு
யாரு அந்த வழுக்க மண்டதான
ம் ஆமாம்மா
ஐயோ அவர் கூட எப்டி போது அவரு ஒரே அட்ராசிட்டிஸா இருக்குமே அவர் கூட
அவர் கூட இருந்தாலே அதா ஏந்தா இவரெல்லா நம்ப இவர்டலா ஏம்ப்பா பண்றோ அப்டின்ட்டு எப்டியோ முடிச்டே இன்னு ஒரு ரெண்டே வார அழகா எழுதுறோ ஃபீச்சர்ஸு முடிக்கிறோ எக்ஸாம் வெப்பாங்க கடைசியா ஒரு என்ன எக்ஸாம் வப் பாங்கனா எக்ஸாம் மீன்ஸ் ஆமா எக்ஸாம் மீன்ஸ் எழுதுற எக்ஸாம் கெடையாது எப்டின்னா எப்டி இருக்குன்னா இப்ப நா இந்த பண்ணன்ல நா பண்ண ஒர்க்க வந்து அவுங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவே எக்ஸ்பிளைன் பண்ணி நா என்ன பண்ணேன்னு சொல்லுவே சொல்லிட்டு அவங்க அதுல இருந்து கொஷ்டின்ஸ் கேப்பாங்க அதுக்கு நா எல்லாத்துக்கு ப பதில் பண் பதில் சொல்லணு
ம்
ஆ பதில் சொன்னதுக்கு அப்பறோ அவ்வளதா ஓகே நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க ஓகே அப்டின்னு முடிச்ட்டு அவங்க நம்ம நம்ம வந்து பண்ண ஒர்க்க டீச்சர்ஸ் மாதி ஒரு புக்கு மாதி போட்டு குடுப்பே அவங்ககிட்ட அதெல்லா ஒக்காந்து அவங்க பாப்பாங்க பாத்துட்டு அவங்க சைன் போட்டு குடுத்துருவாங்க அவ்வளதா முடிஞ்ச்சி முடிஞ்ச்சுன்னா அவ்வளதா ஜாலியா வெளில வந்துற வேண்டியதா
ஒழுங்கா உள்ள காலேஜே முடிஞ்சிச்சு
ஆ முடிஞ்ச்சி ஆறு வருஷம்
இந்த சார் நேர்ல வருவாரா எதுக்கு
ஆ ஏதோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மாசோ அடுத்த மாசோ வரேன்னு சொல்லிருக்காரு
ம்
வந்து பாக்குறே எல்லாரையு பாக்க வரேன்னு சொல்லிருக்காரு நாலா போமாட்டே அவரெல்லா பாத்தேனா அவர பாத்தா அவ்வளதா நல்லதே நடக்கவே நடக்காது
நல்ல நம்பிக்க உங்க சார் மேல
ஆமா அவரு அந்த மாரி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திகினாரு அவரே நல்ல நம்பிக்கைதா இருந்துச்சு எனக்கு ஆனா அவரே வந்து அவர வந்து அந்த மாரி ஆக்கி கிட்டாரு நல்ல மரியாதை எல்லா இருந்துச்சு எந்த மரியாதை எதுவே கெடையாது இப் அந்த மாரி ஆயிடுச்சு
ஏ இவளோ
அந்த மாதி பண்ணிட்டாரு
ஒன்னதா அடிக்கடி குரூப்ல இந்து வெள்ள அனிப்பி வுட்ருவாறே
அனிப்பி விட்டாக் கூட பரவால்ல எதுலியுமே நீங்க இல்ல அப்லா சொல்லி
ஆ
ஒர் மார் பண்டாப்ல அதனால செரி விடு ஆமா அத பத்தி எதுக்கு அத பத்லா பேசக்கூடாது
செரி ரைட்டு அப்றோ அந்த கார்ட்ல எதோ பேப்பர் செய்றே அப்டி சொல்ட்டிந்தியே வந்துச்சா பேப்பரூ
அது எதோ பண்ணிகிட்ருக்கே முடிச்சுவே நெனைக்கிறே பாப்போ
ஓகே பேப்பர் வந்தா எனக்கு சேத்து ஆ ஆமா எனக்கு ஆமா எனக்கு புக்கே தர்றேன்னு சொல்லிருக்க பாத்துக்க
புக்கா நோட் பேனாலா வஸ்ட்டு புக் அப்றோ பண்ணுவோ நோட் பண்றே
ஆ செரி ஃபர்ஸ்ட் அந்த பேப்பர்லா செஞ்சி அதுல நோட் போட்டு எனக்கு ஒரு நோட் ஆமா ஆமா நா ஏ பப்ளிக் எக்ஸாம்க்கு அந்த நோட் லதா சம் எல்லா போட்டு பாத்து
அந்த சம் கெல்லா நோட் லா பத் தாதுங்கம்மா ஒரு பத் சம் போட்ணுன்னா ஒரு நூறுல இருந்து எறநூறு பேஜா இருக்கணு ஆனா பத்து பேஜ் கூட வருமான்னு தெரில
நீ குடு எங்களுக்கு கூட எங்க எங்க ஸ்கூல்ல எக்ஸ்போ வரு நா எத்தன்னு போய் இந்த இந்த எக்ஸ்போல சரியா நீ எப்டி பண்ண ஆ வா வா சூப்பரா ஆ சூப்பரா இருக்கு நீதா பிரைஸ் எங்க
ம் க்கும்
நெஜமாலே எங்கயாருக்கு அறிவே இல்ல பண்ணதே திருப்பி பண்ணுவமே சும்மா வந்து ஆ இந்த கடுகு போட்டு செடி வளர வச்ட்டு இது வந்து மைக்ரோ க்ரெய்ன்ஸ் அப்டின் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவா வ எக்ஸ்ப்ளைன் பண்ட்ருப்போ அவள்தா ஒண்ணுமே இருக்காது அத்ல நீல்லா வன்ட்டீனா அவள்தா அட்ச்சு தூக்கிலா ப்ரைஸ்
அப்டியா ஆனா நா என்ன படிச்சிருக்கே நா என்ன படிச்சிருக் கே நீங்க என்னா படிச்சிருக்கீங்க உங்களவுக்கு அது பெரிய விஷ்யோ நா படிச்சுதுக்கு அது ரொம்ப சின்ன விஷ்யோ
எது இந்த கடுகு போட்டு வளர வெக்கிற்து பெரிய விஷ்யமா
ஆ கடுகு போட்டு வளக்குவறதுக்கு பெரிய விஷ்யோ இல்ல அது செடி வளரப் போது நீங்க என்ன பண்றீங்க அதுல
அதுதா நாங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணோ கடுகு வந்து எப்டி மொள வருது அந்த காட் டைகோட்லிடன் ஜா க காட் லிடன் ஆமா கடுகு வந்து ரொம்ப ஃபாஸ் சஸ்டா க்ரோயிங் வந்துரு கடுகு வந்து சீடு இந்த வ இந்த மூனாது தேர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் கொழந்தைங்க எக்ஸ்ப்ளைன் பண்றதுலா நாங்க ஒக்காந்து எக்ஸ் ப்ளைன் பண்ணிட்ருப்போ ஆமா போன ஆ ஆனா கடுகு வெந்தயோ அந்த மாரி ஒரு அஞ்சு வக தானியங்கள போட்டு வளத்து
ஆ இப்ப இதெல்லாய் இப்ப புதுசா வந்து பிசினஸ் பண்றாங்க மைக்ரோ க்ரெய்ன்ஸ்ன்ட்டு அந்த மாரியா
அ அப்பில்லா இல்ல அவ்ளோ அறிவுலால்ல எங்கள்க்கு எக்ஸ்ப்ளைன் பண்ட்டு தூக்கி போட்ருவோ அவ்ள்தா
அட பாவிங்ளா
போனவாட்டி இப்டிதா நா வந்து மேக்ஸ் எக்ஸ்போல இருந்தே அது வந்து என்ன ப்ராஜெக்ட்னா ஆ வந்து இப்போ என்ன ப்ராஜெக்ட்ன்னா அது வந்து இப்ப இந்த ஆ இன்டஸ்ட்ரீஸ்லலா வந்து கார்பன் மோனாக்சைட் வந்து வெள்ல வருல
ஆமா
அத வந்து அந்த கார்பன் மோனாக்சைட வந்து ட்ரை ஐஸா எப்டி மாத்துறது அப்டின்ட்டு எங்க ப்ராஜெக்ட் போனாவாட்டி ரொம்ப அறிவு பூர்வமாருந்துச்சு இருக்கா அது இல்லவே இல்ல அப்டின் நாங்க போனவாட்டி சாதிச்
யார் சொன்னது
நாங்ளே சொல்லிக்கிட்டோ ஆமா
ஆ அதெலா என்னாது அதே மாரி ஃபார்மேஷன்லா பண்ணதா
அல்ல கார்பன் மோனாக்சைட யாரு ட்ரை ஐஸா மாத்தல அப்டின் நாங்க அடிச்சு பேசி ஆ ஹா மாத்து இப்டி இப்டி மாத்தலா அப்டின்ட்டு சும்மா சொன்னோ மாத்திலா காட்ல எல்லாமே சும்மா வாய் வார்த்த தா வாய் தா எங்களுக்கு ஆமா போன வாட்டி அது வந்து ப்ராசஸ் அது வந்து ஜட்ஜ் வந்து யாருக்கு இல்லியா எங் எங்கியு மாத்தலையா அப்டின்னு திருப்பி திருப்பி கேக்குறாரு அடிச்சு சொல்றோ நாங்க யாருகிட்டுயு இல்ல நாங்கதா ஃபர்ஸ்ட் இத
எப்டி எப்டி மாத்துவீங்க சொல்லுங்க
அது வந்து கா அது எப்டி மாத்துவோ மறந்து போச்சு எனக்கு கார்பன் மோனாக்சைட்லந்து கார்பன் தனியாடு ப்போ நெனைக்கிறே
ஆ செரி
கார்பனா எனக்கு மறந்து போச்சு திருப்பி ஆக்சிஜன்து இன்ஃபியூஸ் பண்ணி இருங்க எனக்கு வந்து ஃபோட்டோ பாத்தன்னா ஞாபகோ வரு நா பாத்துட்டு உனக்கு அப்றோ சொல்றே ஆ வந்
இப்போ நீங்க எப்டிக்கா இத பாத்தீங்க எங்கெருந்து பாத்தீங்க
இது ஆக்சுவலி மேக்ஸ் ப்ராஜெக்ட் இதுக்கு மேக்ஸ்க்கு சம்மந்தமே இல்ல எங்க மேக்ஸ் டீ ச்சர் வந்து என்னன்னா வந்து ஆ ப்ராஜெக்ட் வந்து அவாய்டிங் கிளைமெட்டிக் சேஞ்ச் ஸோ கார்பன் மோனாக்சைட வெள்ல விட்டா ஆ டாபிக் வந்து அவாய்டிங் கிளைமெட்டிக் சேஞ்ச் ஆனா மே சம்பந்த படுத்தி பண்ணணு அதனால இப்ப இண்டஸ்ட் திச இருந்த கார்பன் மோனாக்சைடு வந்து எக்ஸிட் ஆயி போவுல்ல சா அத வந்து நாங்க புட்சு வச்சு மாத்தலா இதுல வந்து என்னன்னா எவ்ளோ கார்பன் மோனாக்சைட யூஸ் பண்ணி எவ்ளோ ட்ரை ஐஸ் வந்து நம்பளால தயாரிக்க முடியு அது இதுல வந்து மேக்ஸ் இருக்கு அப்டின்ட்டு நம்ப வச்சு ஆ ஜட்ஜுக்கு வந்து எங்க கெமிஸ்ட்ரி மிஸ் வந்து அவுங்க வந்து இதெல்லா மேக்ஸா கார்பன் மோனாக்சைட் எந்த மேக்ஸ் புக்ல ஒனுக் குடுத்துர்க்காங்க அப்டின்ட்டு அவங்கவங்கள கேட்டு அப்டி வேற அட்ராசிட்டிஸ்ச போச்சு அப்டிதா போச்சு ஆனா ஒரு மாரி அறிவே இல்லாம தா பண்ணிருக் அப்படின் எங்களுக்கு தெரியு ஒரு நாள் எங்க மேக்ஸ் சார் சொன்ன வார்த்தைக்காக மதிச்சு அது நாங்க வந்து
நீங்க பண்ணதெல்லா செரிதா ஆனா மேக் க்ஸ்ல வந்து கெமிஸ்ட்ரி பண்ணது எந்த விதத்துல நியாய எனக்கே தெரில
ஆமா அது எங்களுக்கே தெரில அவரு சொன்னாரே அப்படின் அவர பேச்சுக்கு மரியாத குடுக்கணுல அதனால வந்து பண்ணிருக்கோ
ரொம்ப மரியாத குடுத்துட்டிங்க
ஆமா ஆமா ரொம்ப மரியாத
ஆனா எனக்கு என்னனா இப்போ நீங்க ஒரு இடத்துல போய் பாத்துருப்பீங்களா இப்படி இருக்குன்ட்டு இப்ப நீங்க போயிட்டு ஆன்லைன்ல தேடுறீங்க இந்த மாரி இருக்குன்ட்டு அப்போ பிக்சரோ ஒரு புகைப்படமோ இப்டி பண்ணியிருக்காங்கன்னு ப்ராசஸ் வந்து சொ சொல்லும்ல அதுல ஆன்லைன்ல அப்பனா என்ன சொன்னா ஆல்ரெடி ஒருத்தங்க பண்ணிருக்காங்க அதுனால தா இந்த ஆன்லைன்ல வந்து அத போட்ருக்காங்க
ஆ அந்த அறிவு வந்து எங்களுக்கு பெருசா இல்ல பேசிக்கலி அதுனால வந்து அவரு சொன்னாரு எங்க சார் வந்து சொன்னாரு இவரு வந்து ரெண்டு டப்பாவ கவுத்து போட்டு இது ஃபேக்டரி இதுல இருந்து ஐஸ் வருது அப்டின் அவரு சொன்னாரு நாங்க அத அப்டியே கேட்டு அப்டியே மதிச்சு நாங்க ஓகே சார் அப்டின்ட்டு வந்துட்டோ நாங்க அவ்ளோதா நாங்க நாங்களு வேற திருப்பி திருப்பி கேட்டோ கார்பன் மோனாக்சைட யாரா ட்ரை ஐஸ்ஸா மாத்திருக்காங்களா எல்லா வந்து கார்பன் டை ஆக்சைடு தா டிரை ஐஸ்ஸா மாத்திருக்காங்களா சரி நம்ம புதுசா கார்பன் மோனக் சைட வந்து நம்ப ட்ரை ஐஸ்ஸா மாத்துவோ அப்டி ஆக்சுலா கார்பன் ட்ரையாகு டை ஆக்சைடு தா ஈஸியா டிரை ஐஸ்ஸா மாத்தலா கார்பன் மோனாக்சைட வந்து இன்னொரு ஒரு ஆக்சிஜனை வந்து அது கூட இன்ஃப்யூஸ் பண்ணி சேத்து அப்பறதா மாத்த முடியு அதனால வந்து நாங்க வந்து கார்பன் மோனாக்சைட வந்து ட்ரை ஐஸ்ஸா மாத்தலா அப்டின் ஒரு புது கண்டுபிடிப்பு எங்களுக்கு அப்டி சு அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்க சார் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து பட்ச்சு சயின்டிஸ்ட் ஆகனுன் நெனச்சிருப்பாரு போல திடீர்ன்னு அவரு மேக்ஸ் டீச்சரா ஆ மதிரியு அவரு மேக்ஸ் டீச்சர் ஆனது நாள அவருடைய சந்தோஷத்தல்லா வந்து இந்த மாதிரி பகிர்ந்துக்கிறாரு
ஓ
ஏடா குடமான அறிவெலா குடுத்து இத நாங்க தா கண்டுபுடி ச்சோஎங்க வாயாலயே பொய் சொல்ல சொல்லி அது மாரி போச்சு
இப்போ இந்த எக்ஸிபிஷன் நீங்க சொன்னீங்கல்ல அதுல வந்து எதாவது ப்ரை ப்ரைஸ் குடுப்பாங்களா
ஆ ஒன்னு இல்ல புக்கு குடுத்தாங்க அவ்ளோ தா அந்த புக்குக்கு தா அவ்ளோ அலப்பற
அப்படியா குடுக்கலன்னா கூட பரவால்ல நட்புக்காக இவ்ளவா
ஒரு மெடல் குத்துருந்தா கூட மனசாரிருக்கு போய் போய் ஒரு புக் குடுத்தாங்க
ஒரு சர்டிஃபிகேட் குடுத்துருக்கலா
ஆ சர்டிபிகேட்டு் குடுத்தாங்க அது ஒரு உதவாத சர்டிபிகேட் மாரி இருந்துச்சி சர்டிபிகேட்டா குடுத்தாங்க ஆனா புக்கு குடுத்தாங்க
ரொம்ப சந்தோஷோ
ஆமா ஒரு புக்கு குத்துட்டு இதெல்லாப் பண்ணோ அப்டி சொல்ல சொன்னா இது வந்து பண்ணிவர எங்களுக்கு வேற எங்களுக்கு வேற குத்துட்டாங்க நாங்க தா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யார் தெரியுமா எவ்ளோ பெருமையா இருந்துச்சு தெரிமா
அப்புடியா
ஆமா இது இது வந்து இத மேக்ஸ்ன்னு நம்பி எங்களுக்கு பஸ்ட் ப்ளைஸ் தா குடுத்தாங்க தெரியுமா உனக்கு
இதுல்லா என்ன தெரியுது நமக்கு மூல இல்லன்றது பெரிய கேக்காம சுத்தி இருக்குவளுக்கு ஊர் இருக்கக்கூடாது
ஆமா டீச்சர்ஸ் வந்து வந்த ஜட்ஜ் வந்து யாரு செயின்ட் ஜோசப் காலேஜ்ல இருந்து ஆ இது ஜட்ஜ் எல்லா கூட்டுணு வந்தாங்க கூட்டுனு வந்த ஜட்ஜி
ஆ
சூப்பரா அவங்களும் வந்து இத மேக்ஸ்ன்னு நம்பி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளைஸ் போட்டு குடுத்துட்டு போனாங்க ரொம்ப பெருமையா இருந்துச்சு எங்களுக்கு ஆமாமா வாங்கிட்டு போயிட்டேங்க தெரிஞ்ச சைட் எல்லா குத்துட்டு அவர்கிட்ட வேற சொல்ற சார் பாத்தீங்களா மேக்ஸ்க்கு வந்து மேக்ஸ் அவங்களு கெமிஸ்ட்ரி நம்பி குடுத்துட்டாங்க சார் பிரைஸ் என்னா அடின்ட்டு
பரவாயில்லயே நா கூட நீங்க ஏதோ ஜெயிச்சுருக்க மாட்டீங்க வேறயா ம குடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸு
ஆமா அங்க எத்தன பேர் தெரியுமா மேக்ஸ் மட்டுமே வச்சி பண்ணுவாங்க நாங்க எதோ கலர் கலரா பண்ணோ அதல்லா உனக்கு அது புகைப்படம் உனக்கு வந்து அம்ச்சு உடுற அப்புறமா அ கலர் கலரா நாங்க வந்து ஒரு சைடு வந்து எப்டி பண்ணோன்னா ஒரு சைடு வெறு புல் இருக்க மாரி அப்டிலா பண்ணோ அதனால வந்து எங்களுக்கு தூக்கி குத்துட்டாங்க பர்ஸ்ட் பிரைஸ் இரு அம்மா கூப்றாங்க ம் அ அப்ரோ வந்தக்கா ஆ பாய்
ஆ பாய் பாய்